ஆ
ம் என்னடி பண்ற
நானா இந்த இவ்ளோ நேரோ தங்கச்சிட்ட பேசிட்ருந்த தங்கச்சி பையனுக்கு தடுப்பூசி போட்டு வந்தாங்ளா செரி அதா காய்ச்சல் வந்துருக்கா என்ன ஏதுனு கேக்க கூப்ட்ருந்ன
ம் ம் இப்பல்லா அட்வான்ஸா வந்துருச்சுல்ல இன்ஜெக்ஷன்ஸ்
ஆமா வலில் காய்ச்சல் வராது வலி இருக்காது
உம் ம்
ம் அதுக்கு தகுந்த மாதிரி பணமு வக்கணு
ஆமா அமௌண்ட் அதிகமாயிடுச்சு இருந்தாலு குழந்தைங்க கஷ்டப்படாதுலா அதுக்காக நம் பாக்க வேண்டிதா என்ன பண்றது
அப்டின்னு பாத்தா எப்டி டி ஒரு கஷ்டத்த கூட வந்து பண்ணலன்னா நாள பின்னா அவங்கதா வந்துட்டு ஒரு சின்ன ஏமாற்றத்த கூட அவங்கனால தாங்க முடியாது உக்காந்து ஓன்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க இப்பவே ம்
இப்போ வந்து தடுப்பூசி எல்லா வந்து போட்டு காய்ச்சல் வந்ததுன்னா இன்னோனு நம்ளு ஒ ஒ இப்பதா கொழந்த பொறந்துருக்கு நம்மளுக்கு ஒரு சு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கு அந்த டைமில வந்து குழந்த நை நைனு துங்காம அழுத்துட்டே இருந்தனா நம்ம ஹெல்த்து வீணா போயிரு
வீணா போகுதான நா இல்லன்னு சொல்லல ஆனா வந்துட்டு அவங்கத் இப்ப இருந்தே வந்து எல்லாத்தையு பழகுனா தான ஆகு அப்போ நாள பின்ன மறுடி காய்ச்சல்னு வரபோது அது அவங்களுக்கு தாங்கணுல வேற என்ன பண்றது அப்ப போய் நம்ம போய் பெயின் இல்லாத ஊசி தியா என் பையனுக்கு போடுங்க என் பொண்ணுக்கு போடுங்கன்னு சொல்ல முடியுமா ஃபீவர் ஊசி போடும் போது
ஆட அதா அப்பா சொல்ல தேவ இல்ல அ ஆனா தடுப்பூசி போடாங்குனு வச்சிகோய முதலெல்லா தடுப்பூ பு ஊசி போட்டாங்னா மூணு நாளைக்கு காய்ச்சில் இருக்குமா கொழந்தைங்களுக்கு
ஆமா இப்ப ஒரு நாள் தான
மூன் நாளைக்கு காய்ச்சல் இருக்கு ஆ தலைக்குளிக்க வெ க்க மாட்டாங்க போட்டு வந்து ரெண்டு நாள் குளிக்கவே வெக்க மாட்டாங்க கொழந்தைகள
ஆமா அதுக்குதா ஊசி போடுறோ இப்ப நாளைக்கு ஊசி போடுறோம்னா இன்னக்கே தலைக்கெலா குளிக்க வச்சிறது ம் எங்கம்மாவு இப்ப பாப் அப்டித்தா பண்ணிருக்றாங்க தங்கச்சி பையனுக்கு ஆனா என்ன அவ தண்ணிலே ஆடிட்டே இருந்னா ஒரு மூன் நாள்ங்க போது தண்ணிலலா விடாதீங்க அ பாத்து சாப் பாடெல்லா சாப்பாடுலா பாத்து குடுங்க அப்டின் சொல்ட்டு தா வந்த நானு நா அவுங்க ஊசிலா போட்டு வந்ட்டாங்ளா வந்ததுக்கப்றோ நல்லா ஜாலியா சர் வெழையாடிட்ருந்துக்காரு
உம்
இப்ப ஆனா பயங்கர வலி காய்ல்ன்னு சொன்னாங்க சேரி ஐஸ் கட் டி வைங்க வச்சுட்டு மருந்து இருந்தா குடுங்க அப்படின் சொல்லி சொல்லிட்டு இப்ப தான் வச்சேன்
அது கால்ல எல்லாம் அந்த எடம் கால்ல தடுப்புசி போட்டாங்கன்னா அந்த எடம் வீங்க மார்
உம் அப்படிதான் இருக்கான் வீங்குன மாதிரி தான் இருக்குதாம்
உம் அது வந்து கொழந்தைங்க வந்து கால ஆட்டாட்டி வெளாடுமா டர்ல அப்ப என்னாகும்னா அந்த காலு இப்டி ஒரசுனாவே அது வலிக்கும் கத்து கத்துனு கத்தும்
நம்ம இப்ப வெளியில போட்டோம்னாலும் அழுகதான செய்யறாங்க தொட்டில போட்ட வாச்சு கொஞ்ஜோ தூங்குறாங்க
ஆமாம் ஆ வெளிய போட்டா இப்டி இப்டின்னு படும்போது அது பாய்லலெல்லாம் போடும்போது தரையில கால் அடிக்கிறாங்கள்ல அதே வலிக்கும்
கால வந்து ஒத்ரவே கூடாது ஐயோ நான்ல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பையன் பிள்ளைக்கு போடும் போதெல்லாம்
உம்
வீது வீறு வீறு வீறுன்னு கத்தும் அது புள்ளைய கூட சமாளிச்சிட்டேன்
உம்
பையன தான் என்னால சுத்தமா சமாளிக்கவே முடியல
இங்க ஒன்னும் பிரச்சன இல்ல அம்மா பாத்துட்டாங்க இருந்தாலும் ஆமா அழுது அவ்வளவு என் பையன் அதுதான் அப்படிங்கறது எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்ல நான் தான் உக்காந்து அழுதுட்டுருப்பேன் ஊசி போடும் போதெல்லாம் உக்காது
உம்
உம் ஏழு வருஷம் ஆச்சுல்ல எனக்கு ஞாவ்மே எதுவுமே இல்ல
நா வந்து
என்ன எனக்கு தான் வந்துட்டு அவனுக்கு ஃபீட் பண்ண முடியாம பயங்கர நெஞ்சு வழி லாம் வந்துட்டுருந்து ச்சி எனக்கு அவனுக்கு ஃபீடும் பண்ண முடியாது அந்த த்ரீ டேசுக்கு ஃபீட் பண்ண முடியாதுன்னா அது குடிக்கவும் மாட்டிக்கிறா அவன் காய்சங்கிரனா
ஆமா அது கொஞ்ஜோ கஷ்டம்தான் அந்த டைம்ல நம்மளும் கொஞ்ச கஷ்டப்படணும் இப்ப என்னன்னா இந்த தடுப்பூசியில வந்து பெயினு இல்லாம போட்றாங்க தி என்ன என்னதுனா நம்மளுக்கு என்ன பெனிபிட்னா அதுல வலியும் இருக்கறது இல்ல பெயினும் இல்ல காய்ச்சலும் வறது துல்லனா அது கம்முன்னு எப்போவும் போல சாப்ட்டுக்குறது
ம்
அப்போ நம்ம கொழந்தைங்க பிரச்சனயே இல்ல
ஆனா இத ஹாஸ்பிட்டல்ல ஃபஸ்ட் எல்லாம் வந்து சொல்லுவாங்களேக்கா ச்சல் வந்தாதான் மருந்து வந்து வேல செஞ்சதா அர்த்தம் அப்படினு எல்லாம்
அப்படியெல்லாம் இல்ல அது அப்படி அப்படியெல்லாம் கடை அப்போ அப்டி என்னமோ இப்பல்லாம் அப்டி கடையாது போட்டுட்டாங்கன்னா காய்ச்சல் வரதில்ல ஒன்னும் வர்றதில்ல
இப்ப எல்லாம் தான் அதுதான் நீ சா அட்வான்ஸ்டா தான இருக்குது வலி வந்து தெரியாது அதுக்கப்பற வந்து காச்சல் வராதுவ்ங்ளுக்கு
இன்ன ஒரு இன்ஜெக்ஷனோட வெல மட்டு த்ரீ தௌசண் ஃபோர் தௌசண் வர்து அவ்ளோதா
ம் ம் அதுக்கு மேலதா வருது இப்பல்லா
ம் நா போடும்போதெல்லா தௌசண் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்
அது அப்போ இப்ப ஜாஸ்தியா இருக்கு சவன் தௌஜண் கிட்ட ஆய்ருக்கு நெனக்கிறே உம்
அப்போவே வந்து அவ்ங்க கே அவ்ங்க கேட்ருக்கா என்கிட்ட கேட்டாங் ஃபீவர் வராதே இன்ஜெக்ஷன் போடுவா இல்ல ஃபீவர் வர மாரி அப்டின்னு நானேஸ் ஃபீவர் வராத இன்ஜெக்ஷன் தா போட்னு ந பைய்னுக்கு
ம்
ஆ அப்றோ ஃபீவர் வராமதா போட்டாங்க
ம்
அதுனால அவன் அழுல கடசி இன்ஜெக்ஷன் இப்புத்தா புள்ளைக்கு கூட்டிட்டு போயி கர்ப்பப்பை வாய்யே வந்து தடுப்பூஸ்
ஆமா அது வந்து பத்து பொம்பள பிள்ளைகள்க்கு வந்து பத்து வய்சுல போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷனு கேன்சர் வராம இருக்றத்துக்கு
ஆமா அத நா இப்புத்தா போட்டு விட்டே ஒஓஓ போட்டு ஒரு ஆறு மாசோரு
ஆ அதுக்கு ஃபீவர்லா வந்துச்சா ன்ன
இல்ல அதுக்கல்லா ஃபீவர் வர்ல அவே எப்ப போலா ஜாலியாத்தானா அது போடும் போது என்னஸ் சொன்னாங்னா கோல்டு ஃபீவர் இல்லாம இருக்கணு அப்டின்னாங்க
ஆ ச்சேர் ச்செரி இவன் ப தங்கச்சிப் பையனுக்கு அப்பிதா வந்துட்டு கோல்டு இருந்துச்சுன்தா ஒரு டைம் வந்து கொஞ்சோ ஆ மாத்தி போட்டுச்சு அதனால எல்லா ஊசி பப்டே சேஞ்ச் ஆய்ட்டே தா வருது கரக்டான டேட்டுக்குல எதும் போட்றதில்ல
ஓரு இன்ஜெக்ஷன் மாத்திப் போட்டாவே எல்லா இன்ஜெக்ஷனோட டேட்டு மாறு ஏன்னா இதோடம் இந்த முடிஞ்சு அதுலந்து ஒரு மூணு மாச கணக்கு ஒரு ஆறு மாச கணக்கு வச்சிதான எழுதி குடுக்குறாங்க
ம்
அதுனால டேட் அப்டியே மாறு
ம்ம் அப்படிதா மாறிக்கிட்ருக்குது சேரேப்பா அவங்க இவ்ங்கள இன்ஜெக்ஷன் முடிஞ்ச உடனேுவ் கொண்டு போய் அஆ அங்க அவ் மாமியார் வீட்ல வேற கொண் போய் விடணு அவ்ங்கள அதனாலதா வந்துட்டு சரி அங்க போனா ரொம்ப குளுரா அவன் தாங்கிக்கவு மாட்டா அப்டின் த்தா சேரின்னு இங்யே அம்மா வீட்டுக் கூட்டிட்டு வந்து இன்ஜெக்ஷன போட்டு முடிச்சக்கப்ற கொண்போய் விட்ருவோ அப்டின்னு
ஆமா ஒரு ஒரே ஆளா குழந்தைகள மேனேஜ் பண்றதெல்லா ரொம்ப கஷ்டோ
அது ஹில்ஸ் ஸேரியா வேறையா அவ்ங்க வீடு அவ்னுக் செட்டு ஆகுறதில்ல செட் டாகுற வரைக்கு அப்டித்தா இருக்கு அவ்னுக்கு ரொம்ப மெலிஞ்சு போய் வந்தா ஒரு மாசப்ப இங்க இருக்கா கொஞ்சத் தேறிர்க்கறா நாங்க போய் விட்டு அதே மாரி கண்டின்யூ பண்ணி சாப்பாட்லா குடுத் த்தா சேரி இல்லன்னா ஒவ்வொரு டைமு அப்படித்தா காச்சலோட தா வரா ரொம்ப கெறங்கி போயி
அது கொழந்தைங்ளுக்கு வெதர் சேஞ்ச் ஆனாவே கொழந்தைங்களுக் காச்சல் வரு இப்ப நீ பாத்தீன்னு வச்சுக்கோ ஏ குப்ப குளிர்காலமா இந்துதா ஃபிப்ரவரிக்கு அதுக்கப்றோ வந்து மார்ச்சுவல்லா ஃபுல்லா வெயில் கா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சாமா ச்செப்ரெல்லா ஹெவி வெயிலா ஆ அந்த இது வெதர் மாறுச்சுனாவே நம்மளுக்கே கோல்டு பிடிச்சு பீவர் வந்துருது
ஆ
அப்ப அது கொழந்தைங்க தான டக்குன்னு அஃபெக்ட் ஆகு அதா பிரச்சனை அது கொஞ்சோ பழகுறக்கு லேட் ஆகு
பழகிட்டா சேரி கொஞ்சோ அப்டியே ஒடம்பு இப்பந்தா தேறி வர்றா கன்ட்னியூ பண்ணா ஓகே
அது இந்த தடுப்பூசி போட்ற வரைக்கு ஃபீவர் வந்து வந்து போகதா செய்யு ஒண்ணு பண்ண முடியாது
ம் இதா போட்ருக்கு ஒன்ற வயசு ஊசி இப்ப தா போட்ருக்குது அதுக்கப்பறோ பாப்போ
இனி த்ரீ இயர்ஸ்லயா
ஆமா த்ரீ அப்றோ ஃபைவ் அப்டியேதா
அப்டி போகு ம் செவன் மந்த்ஸ்ல ஒன்னு அப்பறோ எயிட்டீன் மந்த்ஸ்ல ஒன்னு நைன் மந்த்ஸ்ல ஒன்னு ஓ எனக்கெல்லா மறந்தே போயிடுச்சு
ம்
தம்பியோட அந்த இதுலதா ஃபுல்லா இருந்தது ஃபைல்ல இத்தன மாசத்துல இந்த ஊசி அப்டின்னு எல்லா
ம் சேரி சேரி
என்ன பசங்களுக்கெல்லா பத்து வயசோட ஊசி போடுறத நிறுத்திறலா கொழந்தைகளுக்குதா பொண் கொழந்தைகளுக்குதா பன்னெண்டு வயசு வரைக்கு ஊசி போடணு
பன்னெண்டு வயசுல என்ன இருக்குது
அதுதா கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் அந்த இன்ஜெக்ஷன் இல்ல பத் து முடிஞ்சி கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்பறோ பதினொன்லருந்து பன்னெண்டுகுள்ள போட்டுக்கணு
ஓஹோ சேரி சேரி இவனுக்கு மறந்துட்டே நானு அஞ்சு வயசுல போய் போட்டு வந்தே அம்மா வீட்லதா போய் போட்டு வந்தே அதுக்கப்பறோ மறந்துட்டே அம்மாவ கேட்டாதா தெரியு அடுத் து இந்த துறைக்கி வந்து
எட்டு எட்டு வயசுல ஏதோ ஒரு ஊசி இருக்கணுமே டூ ஏழுலயோ எட்லயோ இருக்கு ஒரு ஊசி நீ பாரு அந்த ஃபைல்ல பாத்து எல்லாஊசியு போட்டுவிடு நா அதெல்லா போட்டு முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேத்தயு போய் ஒட்டுக்கா போட்டுட்டுதா நா டாக்டர்டா கேட்டு வந்தே
ம்
முடிஞ்சுதா ஆ சார் மறுபடியு என்ன பத்து வயசு முன்னால கூப்புட்டு வரணுமா இந்த ஊசி போடணுமானதுக்கு இல்லம்மா இது கர்ப்பப்பை புற்றுநோய் ஊசி இது வந்து பொம்பள புள்ளைகளுக்கு மட்டுதா போடுவாங்க இவங்களுக்கு போடுனுங்கிற அவசிய இல்ல அப்டீன்னு அப்பறென்ன இவனுக்கு பதனாறு வயசுல ஒரு டி டி மட்டு போட போட சொல்லி போட்டு வச்சிருக்கானுங்க
ம்
ம் ம்
சேரி சேரி சேர் நானும் போய் கேக்கணு இவனுக்கு வேற மறந்துட்டே நானு அப்பற இதயு மிஸ் பண்ணிட்டேன்னா அப்பற அவ்வளவுதா நானு அப்பற மறந்துருவே நா ம் ம் கேக்கணு கேக்கணு கேட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்டு வைக்கணு ஃபோன்ல
ம் மறந்துராத ஏன்னா இது கொழந்தைங்க விஷ்யோல்ல நம்ம கேர்லஸ்ஸா விட முடியாது சேரிடி சேரி வெக்கிறே அப்ற கூப்புற்றே ம்